ஹல் தம் தோழா கேக்குதுங்ளா
வணக்கம் சொல்லுங்க
ம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
இப்பதா இங்க வந்து மல மேல உக்காந்துட்ருக்கோ எல்லாரு சேந்து ஸ்வீ கோ ஏதா சும்மா உக்காந்துட்ருக்கோ எல்லா கேங்கா
ஓகே ஓகே
நீங்க என்ன பண்றீங்க
நானா பைத்தியம் மாதி உக்காந்துட்டு எல்லாத்தயு
சரியாபோச்சு யோசிச்சிட்டு இருக்கீங்ளா டிப்ரெஷன்
ஆ கரெக்ட் டிப்ரெஷன் டிப்ரஷன் கூட கொஞ்சோ ஹேப்பினஸு சேத்து இருக்குது
டிப்ரஷன் கூட எப்டி ஹேப்பினஸ் சேந்திருக்கு எனக்
என்ன தெரியுமா ஆச்சுது மார்னிங் காலேஜ் போயாச்சு மார்னிங் வந்து எங்க கால் நா தா சொன்னேல எங்க காலேஜ்ல ஃபோன் அளவுட் இல்லன்னு சோ அலவுடு இல்லமலே
எனக் எங்கங்க தெரியு ஃபோன்ல்லா உள்ள சேரி ஓகே
சரி ஓகே ஃபோன் அளவ்டு கெடையாது சோ நா இருந்தாலு மார்னிங் ஃபஸ்ட் பீரியட் வந்து மேம் அட்னன்ஸ் எடுக்கும் போது நா டூ ரோல் நம்பர் டூ சோ இது வந்துட்டு மேம் ரோல் அட்னன்ஸ்லா முடிச்சுட்டு
ஃப்ரெண்ட் பென்ஜ்ல ஒக்கார்ரதுலா தொல்லங்க இங்கே டொண்டி டொண்டில போய் ஒக்காருங்க
ஓஹோ ஏன்னா ஜாலியாதா இருக்கு அப்புறோ வந்து கேப்பாங்க என்ன உன்னோட கேங் ஜாலியா இருக்குங்க அதுவு ஜாலி தா நா லாஸ்ட் பெஞ்ச் தா இருப்பே மோஸ்ட்லி பட் ஃபஸ்ட் பெஞ்சுல இருக்கிறது ஒரு ஹாப்பியா தா இருக்கு எனக்கு எப்பவுமே நா ஏன்னா சிக்ஸ்லேந்து ஃபஸ்ட் பெஞ்ச்ல தா இருந்துட்டு இருக்குறே சோ வந்து தெரியு படிப்ஸ்தா இருக்கனுனு இல்ல ஜாலியா இருந்துட்டு இருப்போ ம் தென் அதனால என்னாச்சு மேம் கேப்பா என்னோட கேங்க்ல யாருமே வரல எல்லாரு டோட்டலா ஆப்சென்ட் ஆய்ட்டாங்க
உம் நம்ம எல்லா பெஞ்ச்லயு ஒக்காருவோ ஃபர்ஸ்ட்ல ஒக்காருவோ லாஸ்ட்ல ஒக்காருவோ நடுல ஒக்காருவோ ரிவென்சு மாறுனாரு மாறுனாரு இல்ல இல்ல இங்க இங்க
அதுக்கு மேம்ட மேம் கேப்பாங்க என்ன எழுப்பி விட்டுட்டு ஏ உங்க கேங் எல்லாரு ஆப்சன்னு கேப்பாங்க லைக் நா சொல்லுவே மேம் எல்லாத்துக்கு கலியலன்னு சொல்லுவே களியல மீன்ஸ் புரிய தெரியுதா
அப்டினா
உடம்பு சரியில்லனுத்து கழிலன்னா உடம்பு சரியில்லனு அத்து
எனக்கு அங்கோட ஸ்லாங்லா தெரியாதுங்க எனக்கு இங்க இருக்கிற பாஷையே தெரியாது எனக்கு என்னென்னவோ சொல்லு
ஆஹ் லைக் கலியலன்னு சொல்லிட்டு மேம் சொல்லுவாங்க அது எப்டி எல்லாருக்கு கலியல கலியமாகு அப்டின்னு சொல்லி கேட்டாங்க நா அப்டின்னு சொல்ட்டு உக்காந்து சோ மதியோ வந்து
இல்லங்கிறது
லைக் கன்யாகுமரி
கன்னியாகுமாரிலல இப்டியா பேசுவாங்க இல்ல எனக்கு கன்னியாகுமாரில்ல ஃப்ரெண்டு இருக்கா இந்த மாரி பேச மாட்டானே வேற மாரி பேசுவா ஆஹ் ப்ரோ சொல்லுங்க அப்டிங்களா அப்டினு இழுத்து பேசுவாங்க கொஞ்சோ
லைக் அது வந்து க லைக் அ எப்டி சொல்றதுக்கு மலையாளம் கூட சேத்து பேசுவாங்க பாதி பேர் நல்லா பேசுவாங்க கலந்து லைக் மார்த்தாண்டம் தக்கலை சய்ட் சொல்லிக்கலா
அவங்க நல்லா பேசுவாங்க அவங்க தெரிஞ்சவங்க தா ஐஃபோன் ஒன்னு வாங்கி கொடுத்தாங்க நா தா அமுச்சுட்டே
ஐயோ ஓகேங்க ஓஹோ தென் என்னாச்சு நா வந்து செகண்ட் அப்டியே போயிடுச்சு திரும்ப செகண்ட் பீரியட் வந்து என்னாது செகண்ட் ஆஹ் ம் லைக் செகென்ட் ஆர் செகென்ட் செகண்ட் பீரியட் லைக் அடுத்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் முஞ்சு செகண்ட் கிளாஸு லைக் ஐ திங்க் இங்கிலீஷ் நெனைக்கிற இங்கிலீஷ் இல்ல ஆ ஈ வி எஸ் எ மேம் வச்சு அறு அறுனு அறுத்துவகிட்டா லைக் பென் சு மாறி இருந்தேன் சொல்லிக்கிட் டு அவள முக்கா மணிக்கியூராட்டி இருந்து அட்வைஸ் பண்ணிருக்கா சோ அது முடிஞ்சகிட்டு தேட் பீரியட் வந்து இங்கிலீஷ் மேம் வந்தாங்க நான் போர் அடிக்குனு சொல்லிட்டு ஸ்நாப்பு போட்ட கடுப்பா இருக்குன் சொல்லிட்டு போட்டு திரும்ப படிக்க போறன் சொல்லி போட்ட தென் மேம ஸ்நாப் எடுத்து போட்டுகிட்டு இருந்த அப்டி போட்டுட்டு பின்னாடி இருந்து ஆமா அப்றோ ஸ்னாப் போட்டுக்கிட்டு நா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்த மேம் லப்டாப் யூஸ் பண்ணிட்டுந்தா நா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்த அப்புற கொஞ்சனாச்சு சாப் டு முடிஞ்சு ந என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லல மேம் வந்து லேப் டேப்ல சம்திங் லைக் சாப் மதிய ஆயிடுச்சு ஒரு மணி ஆயிடுச்சு சோ சாப்ற பீரியடு சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராதனால நா மூணு வேற ரெண்டு பொண்ணுங்க கூட சாப்ட்டுட்டு இருந்த சாப்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கேண்டீன் போயிட்டு தென் கிளாஸ்ல வந்து இருக்கும் போது ஃபோன் எடுத்து அப்ப தா வைப்பே என்னோட ஹெச் ச்சோடி வந்து சொல்லுவா வந்தாங்க ஹெச்சோடி வந்து ட்டு சொல்லுவா வந்துட்டு இருக்கும்போ நா ஃபோன் யூஸ் பண்ணிட்ருந்தே இன்னொரு பொண்ணு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா பாத்துட்டா சோழி முடிஞ்சுதா அப்படின் சொல்லி நெனச்சிட்டு இருந்தா லைக் என்ன பண்ணிட்டா தெரியுமா மேமு ஃபோன வாங்கி ஸ்டாஃப் ரூம் கொண்டு போனா ஆஃபீஸ் லைக் டிபார்ட்மெண்ட் கொண்டு போவா நா மேம்ட்ட கொடுப்பா நெனைக்க என்னோட அம்மா இருக்காங்க
சரியா போச்சு உங்க அம்மா டீச்சரா
ஷாக்கு இல் இல்ல இல்ல என்னோட அம்மா வந்து இத கெக் க வந்திருக்க மே இல்ல இல்ல மேம்ட்ட கேக்க வந்திருக்காங்க என்ன பத்தி புரியுதா மேம்ட்ட வந்து என்ன பத்தி கேக்க வந்திருக்காங்க அது வந்து இந்த ஃபோன் வந்து அது அந்த ஃபோன் மாட்டிகிச்சு சோ மாட்டிக்கிட்ட ஃபோன் மாட்டிக்கிட்டு ச பயந்துட்டு செத்துட்டெ எனக்கு நா மேம் கிட்ட குடுக்க போறாங்கன் பாத்தா என்னோட அம்மா லைக் ஷாக் ஆயி நிக்கிற நா வந் என்னோட அம்மா கேப்பாங்க அது யார்து ஃபோன் கேப்பாங்க நா சொல்லுவ ஏ ஃபோன் தா அப்டின் சொல்லுவ எங்க அம்மாக்கு தெரியு அது யார் வாங்கி தந்துருப்பானு ஓகே அப்டி சொல்லிட்டு யார் வாங் தந்தா னு கேப்பா என்னோட ஆள் வாங்கி தந்தா ஓ அது யாரு எங்க இருக்கா நா சொன்ன நா ராமேஸ்வர அப்டி சொன்னோன எங்க அம்மா சொல்லுவாங்க மேம் கேப்பாங்க பக்கத்துல இருந்துட்டு அது யாரு கேப்பாங்க என்னோட என்னோட அம்மா ஆ அவளுக்கு பேசி வச்சிருக்க மாப்ள நான் ஷாக் ஆய்ட என்னடா பேசி வச்சிருக்க மாப்ளனு அசால்டா சொல்றாங்க மேம் கிட்ட வந்துட்டு அப்டினு சொல்லி யோசிச்சிகிட்டு லைக் அவங்க வந்து எனக்கு ஹாப்பி சிரிக்கவா இல்ல வந்து மாட்டிக்கிட்ட சொல்லி பயப் ப்புடவா சொல்லி தெரியல அங்க முடிஞ்சு மேம் இருந்து சொல்றா அஃப்ராவா லைக் என்னோட நேம் சொல்லிட்டு இவளா இப்டி பண்ணா லைக் நம்ப முடியலை யே நீ நல்ல பொண்ணுல்ல நெனச்சே லைக்
யாரு நடிக்க சொன்னானனு கேக்கனு
ஐயோ ரெண்டு மேம் நின் நீ ரொம்ப சைலண்டால இருப்ப ஃபஸ்ட் பெஞ்சுல அப்புடி சொல்ல நா வந்து சைலண்டா நின்னுட்டு எனக்கு ஒண்ணு சொல்ல முடியல ஓகே அப்டின் சொல்லிட்டு நின்னுட்டே நின்ன எங்க அம்மா ஒரு சைட்ல பேசுறாங்க மேம் ஒரு சைட்ல பேசுறாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசி லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்குளா கால் பண்ணி கேட்டாங்க லைக் கேங்கா லீவ் எடுத்தாங்கள ஃப்ரண்ட்ஸ் வீட்டுக்குலா கால் பண்ணிக் கேட்டாங்க
சோ எங் அம்மா வந்து ஃபோனை கொண்டு வந்துட்டாங்க எங் வீட்டுக் கொண்டு வந்து டாங்க நா நெனைச்சே ஃபோன் தரமாட்டாங்க ம் மேம்ட்ட வந்து மேம் ஃபோன் குடுத்து விட்டுட்டாங்க எங்க அம்மாட்ட எங்க அம்மா நெனச்சே ஃபோன் தரமாட்டாங்கனு வ வரும்போதே சொல்லுவாங்க நா வந்து ஃபோன வந்து அப்பாட்ட குடுக்க மாட்டே ஈவினிங் தாரென்னு சொன்னாங்க ஈவினிங் வந்துட் என்ன பண்ணன்னா ஃபோன் கேக்குறே லைக் என்னோட ஃபோன் தா கேட்டே அவுங்க வந்து என்னப் பண்ணாங்க அந்த போன் வந்துச்சு அந்த போன் பைக்குக்கு பின்னாடி இருக்கு போய் எத்துட்டுவான் சொல்லுவாங்க நான் ஓகே சொன்னே தென் இந்த போன் எங்கன்னு கேட்டா எங்க தெரிமா வச் ச்சிருக்காங்க ஸ்லாப் இருக்குல லைக்க திண்டு திங்ஸு
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஒலச்சி வெச்சிருக்காங்களா
எனக்கு ஹைய்ட் ஹைட்டு பத்தாது அவுங்க அத அசால்ட்டா துக்கி மேல வெச்சுட்டாங்க எனக்கு ஹைட்டு பத்தாது அங்கெ
செரியாபோச்சு
லைக் நானு நாலு ஃபே நாலு ச்சேர் போட்ருக்கே நாலு சேர் போட்டிருக்கே எட்டால திரும்ப என்ன பண்ணன்னா டேபுள் மாரி ஒண்ணு போட்டு அதுக்கு மேல ச்சேர் போட்டு ஏரி எத்துருக்கே
ம் ம் அது எடுத்துதா
நெலமைய பாரு எடுத்துகிட்டு ஆமா போன் பேசிட்ருக்கே தென் அம்மாட்ட கொஞ்சோ ஐஸ் வெக்கணுல சோ சொல்லிட்டு நா ஒரு சம்திங் ஒரு வாட்ச் வாய்ந்தந்தா லைக்கு அ வாட்ச்சோட ரேட் செவன் கே எங்க அம்மா கிட்ட கொண்டு குடுத்த எங்கம்மா தா ஃபர்ஸ்ட் ஆசப்பட்டு கேட்டாங்க அந்த வாட்ச எங்கிட்ட பட் நா என்ன பண்ண எனக் வேணு சொல்லிக்கிட்டு அவன்ட கேட்ட அவன் வாய்ங்கி தந்த வாட்ச எங்க அம்மா கிட்ட சொன்ன ஏழாயிரூபா வாச்சு பத்ரமா வெச்சுக் கோ சொல்லிட்டு எங்க அம்மாவ லைக் செரி கொண்டு வந்துட்ட
கே
இனிமே இப்டி இப்பிடிதா
எல்லாரு இப்ப வந்து மாட்டிக்கிட்டா பாய் ஹா எல்லாரு மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவாங்க க்ளாஸ் ல வந்துட்டு பயப்புடுவாங்க அப்டி எல்லாதா இருப் ப்பாங்க நா வந்து என்னமா பண்ணிக்கிட்டு ருந்த லைக் ரெப்பு வேற மாறிக்கிட்டா ரெப் மாறிட்டா இன்னொ ரெப் தா வருவா சோ அவ சொல்லுவா ஆ யாரு போன் இனி யூஸ் பண்ண கூடாது யூஸ் பண்ணா மேம் கிட்ட நா சொல்லிகுடுப் ப இன்னக்கி அஃப்ரா மாட்டிட்டா அஃப்ரா மாட்டிட்டு எ ம்
எது
அஃப்ரா மாட்டி வந்து அவுங்க அம்மாவே வந்துட்டாங்க அப்படின் சொல்லிட்ருக்கு போது என் ஏ கிளாஸ்ல காசிப் பரப்பிட்டாங்க ஒரு டென் செகண்ட்ல பொண்ணுங்க வந்து காசிப் பண்ணிட்டாங்க
அவ்ளதா
அவ்ளதா பத்து செகண்ட்ல லைக் நா உள்ள போய்ட்டு இங்க வந்து பேசிட் காசிப் பண்ணியாச்சி எப்டி தெரிம்மா காசிப் பண்ணிருக்காங்க லைக் ராமநாதபுரத்துலருந்து எனக்கு ஒருத்தங்க கால் பண்ணாங்களா என்ன வந்து மேம் அட்டன் பண்ணு அட்டன் பண்ணு சொன்னாங்களா காசிப் பண்ணிட்டாங்க லைக் ரெப்பு வந்து சொல்லுவா இவள மாட்டிக்கிட்டா சொல்ல போது நா வந்து ஹாப்பியட் நாந்தா காய்ஸ் நாந்தா காய்ஸ் பாத்துக்கோங்க நாந்தா மாட்ன அப்டின் சொல்லிகேகிட்டு லைக் ஹாப்பியா சொல்லிட்டுருந்த
தெரி போ
ம் ம் ம் ம் என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ்லா உங்க பக்கத்துல இல்லயா
இது பண்ணிருவோ அமாட்டி மாட்டி தப்பிச்சிருவோ எப்டியாச்சு லா ஒரு ஐடியா ஐடியா இல்லாம எதுமே பண்ணக் கூடாது ஐடியாலா பண்ணக் கூடாது ஹலோ
என்னங்க
கேக்குதா
எங்க பேச சொன்னாங்க கேக்குது நல்லாவே கேக்குது இங்க பேசணு அங்க பேச கூடாது
அங்க எங்க பேசிட்
ஹலோ விட்
இங்க யார் பக்கோ போயிட்டாங்க அவ்ளோ தா இருங்க ஒரே நிம்ஷோ இருங்க
ம் ம்
ஹலோ
ம் ம் ஓகே ஓக்
கலர் நல்லாயிருக்கு
ஓஹோ
நாலுபேரு
கு என்னோட ஃப்ரெண்ட் என்ன குரூப்ல இன்வைட் பண்ணிருக்கா நா பேசவே இல்ல பேசணு ஐயோ என்னங்க சே ஏங்க நம்மளுக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு இனை ப்பில் இணைவோம் நன்றி வணக்கம்
ஓகே